அ ஒன்னுமே கேகல ஹலோ ஹலோ
ஹலோ கேக்கு ஆஹ் கேக்கு கேக்கு சொல்லு
இன்னைக்கு இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோ அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரு ஓரங்கள்ல இருக்கிற வந்து அந்த உணவ பத்தி அப்படி பேசலான்னு இருக்கே இப்ப அதுல வந்து பாத்தீங்க எனா எனக்கு ரொம்ப புடிச்சமான உன உணவு அந்த தெருவோர உணவுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுனா அஹ் எனக்கு வந்து பானிப்பூரி வந்து ரொம்ப புடிக்கு ஆஹ் பானிப்பூரி வந்து அஹ் ஃபஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த ஹிந்திக்காரங்க கடயில அ எனக்கு ரொம்பவே புடிக்கும் ஏன்னா இந்திக்காரங்க போடுறது ரொம்பவே நல்லாருக்கும் அந்த புளிப்பு அந்த அந்த ரச வந்து ரொம்ப டேஸ்டாருக்கு நா வந்து ஒரு கிளாஸ்ல வாங்கி வர திரும்ப குடிச்சுட்டு வருவே அந்த அளவுக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாவே இருக்கு ஆனா நா ஒரு ஒரு கடையில வந்து அத பாத்துட்டே ஒரு மாதிரி அவங்க வந்து கையெல்லா எங்கெங்கயோ வ ச்சு அதுலயே வந்து முக்கி முக்கி தந்தனால பிடிகாம போயிடுசு அது அதனாலயே எனக்கு அந்த பாணிப் புரி வந்து அந்த அதுவு வந்து அவங்கலா வந்து அந்த இந்திக்காரங்களா வந்து என்னன்னா பாக்கு போடுவாங்க எல்லாமே பண்ணுவாங்கள எனக்கு அத அ அது ஒரு மாரி அருவறுப்பாவே இருந்துச்ச ச்சுக் அதுல இருந்து எனக் ஹிந்திகார ஆ பானிபூரியே புடிக்காம போயிருச்சு அதுக்கப்புற இப்ப நம்ம இப் இப்ப எல்லா எடத்துலயுமே வந்து தமிழ் காலங்களே வந்து அஹ் கட போர ஆரம்பிச்சாங்க த்திங்களா அந்த மாதிரி கடைங்க வந்து எனக் து இப்போ வந்து புடிச்சிருக்கு அதே மாதிரி அப் அதுல வந்து மசாலா பூரியு செம்மையா இருக்கு அஹ் ஆஹ் காலான் வந்து எனக் க்கு அதிகமா சாப்ட்டா புடிக்காது ஏன்னா அது வந்து ரொம்ப காரமா இருக் க்குமா அதனால எனக்கு புடிக்காது இது வந்து பட்டாணி சுண்டல்லா போடுவாங்கள அதனால அது ரொம்பவே நல்லாருக்கு அதுவுமே எனக்கு ரொம்ப புடிக்கு அந்தக் கடையில அந்த அண்ணா கடை திறந்தா மட்டுந்தா அந்த கடயில தா போய் வாங்குவோ ரெண்டு கடை இருக்கு ஒரு கடையில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மசாலா பூரியோ த அந்த அந்த மசாலா பூரி எல்லாமே போட்டுட்டு அது மேல வந்து மிச்சர்லா தூவி தருவாங்க ரொம்ப சூப் சூப்பரா இருக்கும் அது பா அது சாப்பறதுக்கும் நல்லா இருக்கு அது வந்து பா பாக்குறதுக்கு ரொம்பொ சூப்பரா இருக்கு எ பசங்களு அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்பறொ வந்து என்னனா அதுல வந்து கொஞ்சொ அந்த கொழம்பு கூட ஊத்துவாங்க அதுவுமே நல்லா இருக்கு
உஹ் ம்
உங்களுக்கு அந்த மாதிரி என்ன அ என் என்ன அ தெருவோரத்துல இருக்குற உணவு புடிக்கு
அஹ் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு அந்த பானிபூரி மசாலா பூரி இது எல்லாமே புடிக்கு அ அதையு வந்து இந்த மசாலா பூரி வந்து எனக்கு ரொம்ப பேவரட் அப்படின் சொல்லா அதுக்கப்பறந்தா வந்து ந்து நீங்க சொல்ற மாதிர் தி ஒரு சில ரீசன் நல்லால்ல ஹைஜீன் இல்லாத ஒரு உணவு இருக்கு அப்படின்னு இருக்குன் போது ஆ அதனால வந்து நா என்ன பண்ண ஆரம்பிச்சே அப்படின்னா வீட்லயே நம்ம வந்து பண்ணி சாப்டுவோ அப்படின்ட்டு ஒரு தடவ வந்து நா ட்ரை பண்ண அதுவுமே யூடியூப் பாத்துதா பண்ண அ மொதல்ல வந்து நல்லாதா வந்துது அத னால எனக்கு யோசன வந்துது ஏ நம்ம இனிமே வந்து அ சாப்டணுனு தோணுச்சுன்னா அதுக்கு உண்டான தேவையான பொருள் வேணும் தவர வேணுமே தவர நம்மளுக்கு நேரல்லா இருந்துதுன்னா அந்த பொருள் வாங்கி நா பண்ணிடுவே அந்த மாதிரி அ ஒரு விஷ்யொ எனக்கு அது புடிக்கு இன்னோன்னு வந்து பாணி பூரியல்லா வந்து எனக்கு ஃபஸ் ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல வந்து எனக்கு புடிக்வே புடிக் க்காது அது வந்து என்னோட என்னோட சொந்தக்கார பொண்ணு கூட அவெ வந்து சாப்பாடு அதெல்லா சாப்ட மாட்டா அந்த தெரு ஓரோ இருக் க்கிற உணவுல இந்த உணவு வந்து விரும்பி சாப்புடுவா அது எப்பட்ரி நீ வந்து இருவத்தி நாலு பூரி சாப்பட்ற அதுவு எப்டி சாப்பட்ற எனக்கு புரியல எனக்குல்லா ரண்டுக்கு மேல எ வயிறு தாங்காது அப்படின்னுலா சொல்லுவ அப்பறந்தா வந்து இல்ல இது நல்லா இருக்கு நீங்களும் சாப்புட்டு பாருங்க அப்படின்னு சொன்னா அதுக்கப்பறோ நா சாப்புட்டு பாத்த என்னால ஒரு மூணு நாளுக்கு மேல என்னால சாப்டவே முடியல என்னாலே எங்க அக்காவாளையு அதுக்கப்பறொந்தா வந்து எனக்கு எப்டி அது மேல வந்து ஒரு ம் அ ஈர்ப்பு வந்ததுன்னு தெர்ல அதுக்கப்பறொ நா போ அ காலேஜுக்கு போயிட்டு வர டைம்லதா எனக்கு அங்க போய் சாப்படணு அப்படின் தோணு அ நா வந்து ஒரு பத்துக்கு மேல நா சாப்புட்டுட்டு வருவே அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு அப்டின்னு சொல்லா அதாவது ஆரம்பத்துல வேண்டா அப்டின்ற மாரி இருந்த அதுக்கப்பறோ வந்து எப்டி பழகுச்சுன் தெரியல அந்த மாதிரி அஹ் அதுக்கப்பறோ வந்து அஹ் காளான் வந்து எனக்கு புடிக்கு ஆனா நீங்க சொல்ற மாரி நானு அத ரொம்ப சாப்பிட மாட்டே ஆ காளான் வந்து எனக்கு புடிக்கு அஹ் ஒரு தடவ எங்க கல்லூரியில வந்து அஹ் ஸ்ட்ரீட் ஃபுட் ஐட்டம்ஸ்லா வந்து தனியா ஒரு ஷாப் போட்டிருந்தாங்க அந்த பசார்ல அப்ப வந்து நா என்ன பண்ண அப்படின்னா எனக்கு வந்து சரி சாப்படணுனு அ தோணுச்சு அப்பியுமே வந்து ஹைஜீனா பண்ணாங்களா சரி ஓக் கே சாப்ட்டுதா பாப்போமே முப்போருவ தான சாப்ட்டு பாப்போன்னு ரொம்பொ சூப்பரா இருந்துது அதுக்கப்றோ வந்து நா என்ன பண்ணன அதியுமே நா வந்து வீட்ல பண்ணி அ பண்ண ஆரம்பிச்சே அதுக் கு எல்லா இன்கிரீடியன்ஸு வாங்கி அது அதுவு பண்ண ஆரம்பிச்சே அதுக்கப்பறோ மோமோஸும் வந்து எனக்கு புடிக்கு அதுவுமே வந்து ரொம்ப புடிக்குன்றதுனால அதுவும் பண்ண ஆரம்பிச்ச இதுக்கப்பறோ நா என்ன நெனச்சனா நம்ம வந்து எப் எப்பயாச்சு து நம்ம பாக்குற நேரோ வந்து என்ன இருக்குன்னா மோஸ்டா வந்து அந்த எடத்துல கூட்டோ இருக்கு நம்ம போய் சாப்பறதுக்கு நின்னுட்டு சாப்பற மாறி இருக் இந்த மாரி விஷயத்துனாலதா வந்து அவசர அவசரமா சாப்டு போற மாரி இருக்கும் அதனால நா என்ன பண்ணுவே அப்டின்னா முடிஞ்ச அளவுக்கு நா வீட் வீட்லயே எல்லாருக்கு வந்து பண்ணி குடுத்துருவே அது ஏன்னா வந்து ஒரு நல்ல ஒரு உணவு அப்டின்னு அ அதே மாதிரி இந்த ஃபிரரைட் ரைஸ் திலாமே எனக்கு புடிக்காது அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ல ஏன் அப்டின்னா அதுல வந்து சாஸ்லா ஆட் பண்ணுவாங்கள்ல அதனால வந்து எனக்கு ஒரு மாறி தெகட்றா மாரி இருக்கோ வாயிலாம் ஒரு மாதிரி இருக்கோ அணிக்கு ஃபுல்லா அது சாப்டே அப்டினாவே அதனாலே நா வந்து அது ஒரு தரவ தா சாப் டா அதுனால அதுக்கப்பரோ அந்த ஃப்ரைட் ரைஸே வே ந ப்பா ஹோட்டக்கு ஆஹ் போய் அவங்க ஸ்ட்ரீட் ஃபுட்சைட் அந்த ஸ்டைலதான் வந்து செஞ்சாங்க இருந்தாலுமே எனக்கு அது சாப்பட அந்த இதெல்லாம் போட்டு பண்ணினாங்க அந்த இது கொடமொகா அதெல்லாம் போட்டு பண்ணிருந்தாங்க அதெல்லாமே எனக்கு ஏதோ மாறி இருந்து எனக் சுத்தமா புடிக்கல அப்டின்னொனே எனக்கு அந்த பிரரைட் ரைஸ் சாப்பற ஆசையே போயிடுச்சு அப்டின்னா சொல்ல அதுக்கப்பரோ நா பன்னீர வெச்சு சாப்டனு அப்டின்னு பிரரைட் ரைஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்க ஆனா இன்னு நா அத பண்ணல சரிப்பா பாத்துக்கலா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப் அப்பரோ வந்து இந்த ரோல்லா வந்து விப்பாங்க அதாவது அந்த சப்பாத்தி பிராங்க் கி சொல்லுவாங்க அந்த சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி அதுவு வந் பன்னீர் வெச்சு அதுவு நான் சாப்பிட்டுருக்கே அதுவு நல்லா இருக்கும் இந்த அ மயோனைஸ் அது இதுனு அட் பண்ணி அது கூட ஓ கே அப்படின்னு சொல்லலா அதுவுமே நல்லாதான் இருந்தது நா காலேஜ்ல சாப்ட்டன் இந்த மாரி வந்து எங்கேயாச்சு நம்ம இந்த அ ப ஹைஜீனா இருந்தா நம்மளுக்கு அது சாப்டர்னுனு தோணு இல்ல அப்படின்னா இப்ப வர காலக்கட்டத்து பசங்கள வந்து அந்த எடத்துல ஹைஜீன் இல்லையா வேண்டா அப்படிங்கற மார் த்ரிலா வந்து ஒரு எதிர்பாக்குறாங்க
ஆமா இப்ப வந்து நம்மல்லா வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லா வந்து ரொம்ப விரும்பி டிருந்தோ ஆனா இப்பல்லா வந்து சில நேரங்கள இந்த கடையா இந்த கடையில போய் யார் சாப்புடுவா நின்னுகிட்டே யார் சாப்டுவானுலா எ பையலா இந்த தள்ளு வண்டி கடைல வந்து இந்த தோஸ் ச அந்த இட் இட்லிலா நல்லா இருக்கும் ம்ச் நைட்ல நைட்ல நமக்கு வந்து எங்ளுக்கு நாங்க வெளிய எங்கியோ தூரமா போய்ட்டு இருந்தோ திடீர்னு சம பசி நைட்டு செரி வீட்டுக்கு போய் சாப்டுறதுக் கு லேட் ஆய்ரு அப்டின் சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோனா எறங்கி அங்கியே நின்னு சாப்ட்ருலா அப்டின் சொல் நாங்க எறங்கி நிக்கிறோ இவ ஒடனே அழக ஆரம்பிச்சுட்டா என் பையன் என்னடா அழுகுறனா இ இந்த கடையிலலா நாலா சாப்ட மட் ட இங்கலா நின்னுட்லா என்னால சாப்ட முடியாது அப்டின்றா என்னடா சூப்பரா இருக்குன்டா டேஸ்டா இருக்குன்டானு எவ்ளோ சொல்லி பாக்குறோ அஹம் நானு அவுரு மட்டு அங்க நின்னு சாப்டுட்டு அதுக்கப்பறோ அவுங்களுக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்டுல தா வாங்கிட்டு வந்து ஊட்ணோ அந்த அளவுக்கு வந்து அவுங்களுக்கு வந்து அது தெரியி அது வந்து அவுங்க என்ன நனைக் கிறாங்னோ அதோட சீப்பா நனக்கிறாங்க இன்ன கா தெருவுலதா நின்னாம்ள சாப்ட சொல்றாங்கன் நமது சோ நமக்கு வந்து அந்த மாதிரிலா ஒரு இதுவே இல்ல நம்ம அப்பலா வந்து அப்டிதா வளந்தோ அப்டின்றனால அந்த மாதுரி ஒரு இதல்லா இல்ல ஹெசிடேஷன்லா இவங்க வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கணு அதாவது நம்ம வளத்த விதமு அப்டிதா நாலா வந்து ஆ எம் ஏ அவ்ளோ அந்த மாதிரி கடைக்குலா நாங்க போனது கெடையாது அப்டி இருந்தோனால அவங்களுக்கு தெரில மே பி நம்ம பழகி இந்தோ இப்ப பானிபுரி கடைக்கில்லா போய் சாப்பட்றா ஆம் ஆனா வந்து அந்த தள்ளுவண்டி கடைல போய் சாப்பட மாட்டாரா எனக் சாம ஆச்சர்யமா இருந்துச்சு அப்போ பரவால்ல இவ இவ என்ன இப் இப்டி இருக்கா அப்டின் சொல்ட்டு ஆ சில விஷயங்கள் நம்ம பழக்குறதுல தானே இருக் கு நம்ம பழகணுனா அது சரியா வந்துரு இல்லனா வரா அப்புற இன்னொரு ஒரு கட ஆனா அங்க வந்து ஃபுல்லாவே வந்து இந்த நார்த் இன்டியன் ஸ்நேக்ஸ் மட்டு போடுவாங்க ஆ பாவுபஜ்ஜி அதுக்கப்புற நெறைய இருக்கு அதுல ஆனா எனக்கு வந்து பாவுபஜ்ஜி வந்து ரொம்ப பிடிக்கு அது வந் நம்ம சொன்னோ னேதா அந்த மசாலா வந்து எப்பேமே அந்த கல்லுல சூடாயிட்டே இருக்கு ஆ நம்ம சொன்னோனே என்ன பண்ணுவாங்கனா இந்த பன்
பிரெட் போட்டு ஆமா சி பென் ஆ பன்னு பன்னு
செம வாசனையா இருக்கு அப்பவே எனக்கு செம்மையா வாசனை எடுக்கு அப்புற நா ஒரு நாள் வந்து என்ன பண்ட்டேனா ரொம்ப ஆ ரொம்ப நாள் கழிச்சு சாப்டேனா அதனால ரொம்ப ஆசையா என்ன பண் டோ ஆஹ் சூடா இருக்குன்னு தெரியாம வாயல எடுத்து வச்ட்டே செம்மா சூடு அப்டியே நாக்கே வெந்து போயி அப்டியே கொப்பளமே வந்துருச்சு அந்த அளவுக்கு இது ஆயிடுச்சு அந்த மாரி அதுவு அது ரொம் ரெம்பா நல்லாருக்கு அந்த மசாலா வந்து ரொம்ப நெறையதா இருக்கு அவுங்க எப்வுமே நார்த் இந்தியன்ஸ் வந்து அதிகமா மசாலா எடுத் பாங்க ஆ எதுவா இருந்தாலுமே என் எந்த டிஷ்ஷா இருந்தாலுமே மசாலாஸ் வந்து அதிகமா இருக்கு ஆனா அது நல்லா அந்த பட்டரோட சேர்ந்து சாப்பிடுபோது ரொம்ப நல்லாருந்துச்சு சில பேர் பட்டர்லா பிடிக்காதவங்களா இருப்பாங்க அவங்கள்லா சாப்பிட முடியாது நம்மலா வந்து எனக்குல்லா ரொம்ப புடிக்கு அதுல வந்து லெமனும் அந்த இதுவு தருவாங்க லெமனு வெங்காயமு தருவாங்க அது கூடயே ஆமா ஆமா அதோட அப்புடியே வஜ்சு சாப்பிடும் போது அப்பா எனக்கு வேற உ எச்சியே ஊர ஆரமிச்சிருச்சு
உம் உம் எனக்கு அந்த பாவ்பாஜி புடிக்கு க்கு அப்புற வந்து நூடுல்ஸ் வந்து செய்வாங்க அவங்க வந்து கொஞ்ச வித்தியாசமா செய்வாங்க அது வந்து ஜூசியா நல்லா இருக்கு அது ஒரு மாரி ஆனியன் டாப்பிங்ஸ்லா போட்டு ஸ்பிரிங் ப ஆனியின் ஸ்டாப் பிங்கா போடுவாங்க அது வந்து ரொம்பவே நல்லா இருக் கு அது வந்து நா வந்து எல்லாமே வந்து எப் இப்ப இந்த நூடுல்ஸ் எல்லாமே புடிக்க ஆரம்மிச்சதுனா காலேஜ் படிக்கும்போது தா ஏனா அங்க வந்து உம் அஹ் ஸ்ட்ரீட் ஃபு ஃபுட்ஸு ஸ்டைலே எல்லாரு இப்ப பசங்க எல்லாரு விரும்புறாங்கன்றனால அந்த மாதி க்ரில் ஸ்டால் மாரி ஆமா அஹ் அவ்ங்கவ்ங்க ஸ்கூல் ஆர் காலேஜ் ஜு படிக்கிற பசங்களே வந்து போடுவாங்க அஹ் எல்லாமே சூப்பராருக்கு எப்புட்றா இவ்ங்க இந்த வயசுலேப் ப்டிலா பண்றாங்க அப்டிங்கிற மாரி க்ரிலா இருக்கு நெறைய ஆஹ் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த பிரெஞ்ச் ப்ரைஸ் ஆஹ் இருக்கட்டு அதுல வந்து அந்த பெரி பெரி மசாலாலா போடுவாங்க அதெல்லா வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு அதுக்கு வந்து அஹ் சாசோ இல்ல மயொனீசோ அதுக்கு தொட்டு சாப்ட்டா அது இன்னு ரெண்டு டேஸ்ட்டா இருக்கு அதெல்லாமே நா வந்து சாப்ட்டு பாத்தட்டு பரவால்ல இது நல்லாதா இருக்கு இருந்தாலு வந்து அந்த மசாலானால எதாச் சு ஒடம்புக்கு கெடுதல் வந்துருமா அப்டின் ஒரு பய இருக்கு இவ்வொரு சில பேர்லா வந்து ஆஹ் குர்குரே ல்லா வந்து பண்ணுவாங்க அதுவுமே வந்து அ நல்லா இருந்துது எப்புர்றா இந்த மார்லா யோசிக்கிறாங்க அப்டிங்கற மாதிரிலா இருக்கு நெறையா ஐட்டம்ஸ் இருந்து அதுக்கப்பறந்தா வந்து தெரிஞ்சது ஓ இந்த இதுல இவ்ளோ இருக்கா நா வந்து மோஸ்ட்டா எது சாப்டுவன்னா பேல் பூரிதா வந்து சாப்டுவ ஏனா அது வந்து எந்த ஒரு ஆயிலு இருக்காது வெறு அந்த இதுதா சாஸ் மட்டுந்தா எதோ லைட்டா இது பண்ணுவாங்க மத்தபடி அதுவு அவ்வளவா அந்த இது மாருதா அ சட்னி மாதிரிதா அதுல போடுவாங்க
அதுல பொறிலா போடுவாங்கதானே பேல்பூரினா ம்
அந்த இதுவு பொடி இதெல்லா போடறதுனால ம் அதெல்லா ஒரு ஹைஜீனுன்றதுனால அதுவுமே கைல கிளவ்ஸ் போட்டுட்டு அந்த யாருக்காச்சு ஏற்கனவேலா போட்டுலா வெக்க மாட்டாங்க ஆ அந்த டைம்ல அந்த மசாலாலா போட்டு அது செய்வாங்க அதனால அது மட்டு நா சாப்டுவ விரும்பி சாப்டுவ அந்த மாரி விஷயங்களு இருக்கு
ஓகே ஓகே இவ்ளோ நேர நா நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பகிர்ந்து கிட்டோ உங்ககிட்ட பேசனதுல ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்
நன்றிங்க